ஆஹ் ஹலோ ஆஹ் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்ளா ஆஹ் நல்லா இருக்க மேம் நல்லா இரு சாப்ட்டாச்சா
உம் சாப்ட்டாச்சு நீங் சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல இதுக்கு மேல தா மேம் செ இது முடிச்சுட்டு செரி அது அமா ஒரு கொஞ்சோ வேல இருக்குது அத முடிச்ட்டு சாப்பல்லானு சோ வெயிட் பண்ணிக்கே
சேரி ஓகே கண்டிப்பா உம் இப்ப வந்துட்டு நம்ப எதப்பத்தி தொடர் பேசலா
ளே சொல்லுங்க என்ன நீங்க என்னப் பண்றீங்க இப்ப ஒர்க்கு ஒர்க்ல இருக்கிங்ளா இல்ல படிச்சுட்டு இருக்கிங்ளா எப்டி
வந்துட்டு நா வந்து இப்ப படிச்சிட் ட்ருக்கே அ ம் கல்லூரி படிச்சுட்ருக்கே இப்பம் இப்ப முடிஞ்சிருச்சு எனக்கு கல்லூரி மூன்றாம் ஆண்டு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்துட்டு அடுத்து படிக்லான் இருக்கே ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா கண்டிப்
நானும் ந வ ஒரு வேல பத்துடுருக்க வேலல இருக்க
உம் கண்டிப்பா கண்டிப்பா
என்ன டிகிரிப் டிகிரி முடிச்சுங்களா இல்ல எப்டி ஹாட்
ஆமா ஆமா தோழர் ஆமா
ஒகெ ஒகெ
அ ஆஹ் இது டிகிரி தா அ
மேற்கொண்டு என்னம் என்ன படிக்கிறவாரு மேற்கொண்டு என்ன படிக்கிற மாரி ஐடியா உங்களுக்கு என்ன பிளானு
அட்த்து வந்துட்டு அஹ் எம் ஏ தா பண்ணலான்ருக்கே தோழர்
செரி செரிமா
அஹ் இப்ப வந்துட்டு அதுதா அங்க நெறைய வந்து அஹ் குருவில்லா கத்திட்டு இருக்கு தெரியி இருக்கில்லையா அங்க ஆஹ் இப்போ ஆனா வந்துட்டு இப்போ குருவிகலோட எண்ணிக்க வந்துட்டு ரொம்ப கொறஞ்சிருச்சு தோழன் முன்ன முன்ன வந்துட்டு நெறைய பண்ணுச்சு இப்ப வந்துட்டு அதோட எண்ணிக்க வந்துட்டு ரொம்ப குறஞ்சிருச்சு அஹ்ன் அதுக்கான காரணம் வந்துட்டு நீங்க என்ன அப்டின்னு நினக் க்கிறீங்க
ஆஹ் சொல்லு ப்ரோ
அதுதா அதுக்கான இப்ப குருவிகள் வந்துட்டு அதாவது அந்த காலத்துல இப்ப நா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லா ஆஹ் குருவிகள் வந்துட்டு மரத்துல அப்புற வீட்டுக்குள்ள எல்லா வரு ஆனா இப் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா குருவிகள் வந்துட்டு அதாவது அப் இப்போ வந்துட்டு நம்ம து மாடில காய வைக்கிறோ அப்டின்னாக்கா ஆஹ் இந்த காகா கு ருவில்லா வந்துட்டு அது வந்து கொத்த வரு இல்லையா அப்ப நம்ம வந்து அஹ் வெரட்டி விடுவோ அதுக்குன்னு நம்ம மெனக்கட்டி நிக்கணு ஆனா இப்ப வந்துட்டு அப்டி கெடையாது இப்பல்லா ஒரு குருவியே பாக்க மு முடிறதுல்ல இதுக்கான கார் ஹும் மனிந்து என்ன நெனக்கி இம்மி தவர்
அது அதுத்தா அதோ இனொ ரொம்பொ கம்மியாயிடுச்சு இல்ல ஏதாவது ஒரு ஒரு ரீசன் இருக்கு ம த்தபடி நா எனக்கு அதுக்கான ஐடியா இ துவு இல்ல நீங்களே சொல்லுங்க ஏது ஒன்னு இருந்தா சொல்லுங்க
உம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப துன் அது இருக்குக்கு காரணம் வந்துட்டு கண்டிப்பா வந்து மனிதர்கள் தா சொல்லணு ஏ அப்டின்னாக்கா எல்லாரு வந்துட்டு முன்னாடி அப்ப அந்த காலத்துல வந்து எல்லாரு மாட்டு வண்டிதா பயன்படுத்துனாங்க அதுக்கப்புறொ வந்துட்டு மிதிவண்டி இது மாதிரிதாப் பயன்படுத்துனாங்கா ஆனா இப்போ வந்துட்டு அப்டி கெடையாது இப்பொ ஒரு வீட் ஒரு ஒரு வீடுன்னு எடுத்துக்குட்டாலே அங்க வந்துட்டு ஒரு இரு சக்கர வாங்கனம் வந்துட்டு ஒரு ரெண்டு அப்புறம் நான்கு சக்கர வாங்கனம் வந்துட்டு ஒண்ணு அந்த மாதிரி நெறைய இருக்கு இப்போ ஆளுக் ஆ இப்பொ வெள்ள போ ஒரு வீட்ல எதோ ஒன்னு ஒ ஒரு நாலு இருக்காங்க அப்டினாக்கா நாலு பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வாகனத்தை எடுத்து போறாங்க அப்டினாக்கா கண்டிப்பா எவ்ளோ எந்த அளவுக்கு காற்று மாசுபாடு ஏற்படுன்னு பாத்துக்கோங்க அதுல வந்துட்டு அ அதே மாதிரி அ அது ஒ ம் ப்ரா பிரச்சனை நமக்கு இன்னொண்ணு வந்துட்டு
இந்த போர்ஜி ஃபைவ் ஜி இந்த படத்துல வந்தவங்க க கத சொன்ன மாரி அது ஒரு
ம் ஆமா இதே இ இந்த குருவி வந்து அழிஞ்சு போறதுக்கான காரணம்னு சொல் ஒரு இயக்குனர் வந்து ஒரு பட கூட ஒண்ணு எடுத்திருப்பாரு இல்லையா ஆஹ் குருவிகள் வந்து அதனாலதா அழி்ஞ்சு போகுது அப்புடின்னு சொ சொல்லிட்டு இதுல வந்துட்டு ஹம் அது வந்து உண்மையிலயே அது எப்டி சொல்றதுன்னா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்டினாக்கா தம் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த கைபேசியை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அ பறவைகள் ளோட அழிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்ல ஆமா அதிகமா இருக்கு ஆஹ் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க இப்ப வந்துட்டு ஒரு பறவை அதாவது உஹம் பறவைக்கு வந்துட்டு அந்த கா அப்போ அந்த காலத்துல வந்துட்டு அந்த கூடு கட்டுறதுக்காக மரங்கள் கூட நெறைய இருந்துச்சு ஆனா இப் இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா அதுக் கான மரங்களே இல் இல்ல ஏன்னா இதுவு இதுவு மனிதர் தா காரணே என்னாகுனா நம்ம வீடு கட்டணுங்குறதுக்காக நம்ம என்ன ஆமா ஆமா கண்டிப்பா அப்பற நம்ம ஆஹ் அது அவங்க காட்டு அழிச்சது வந்து நா தப்புங்கிற மாரி நா சொல்லல இருந்தாலு நம்ம ஒரு வீட்டு்ல ஒரு ரெண்டு மரோ மூணு மரோங்கிற மாதிரியாச்சு ஆ வளர்த்திருக்கலா
சொல்லுவாங்களே தேவைக்குே ஏற்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கணு அதிகமா பணத்துக்காக
ஆமா ஆமா கண்டிப்பா ம் அதுதா இப்போ வந்து அதனால இப்ப பறவைகள் வந்து அதோட இனம் வந்து முழுமையா வந்து அழிஞ்சிருச்சு அதே மாதிரி இப்போ அந்த காலத்துல வந்துட்டு ஒரு அந்த ஒரு அந்த பெரிய கைபேசி இருந்துச்சுல்லையா அது வந்துட் அவ்ளோ ஒரு கனமா இருக்குமா அது அத கொஞ்ச கொஞ்சமா அ நமக்கு வந்து எளிமையா இருக்கணுங்கறதுக்காக கொஞ்ச கொஞ்சமா அதோட கணத்த கொறச்சாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு இப்ப ய யாரு எங்க இருந்தாலு நம்ம அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்தா கூட நம்ம இங்கந்து எளிமையா பேசிக்கலாம்ங்கற மாதிரி வந்துட்டு அதுக்கப்பு அந்த காலத்து எல்லா அப்டி கெடையாது பக்கத்து ஊர்ல இருந்தா கூட நம்மளால வந்து பேச முடியாது நம்ம போய் நேர்லதா பாாரக்கணு இல்லனா தந்தி கடிதம் இந்த மாதிரிதா நம்ம போட்டுட்டு இருந்தோ ஆனா இப் இப்ப வந்துட்டு அது நமக்கு நம்ம டக்குன்னு அவங்க இப்ப நம்ம நம்ம நெனைக்கிறோம்மா அவங்கள்ட பேசணும்னு நம்ம டக்குன்னு உங்களுக்கு வந்து அழைப்பு எடுத்து நம்ம பேசலாம் ஆனா அ அப்பெல்லா அப்டி கெடையாது இல்லையா ஆனா இப் இது வந்து நமக்கு வந்து நம்ம நெனைக்க க்கிறோம் அ சொல்லுங்க
அதா முன்னெல்லா அந்த புறாத அந்த இதுக்கு மெ
கண்டிப்பா கண்டிப்பா புறாக்கு வந்து ஆமா ஆமா ஆம் ஆமா கண்டிப்பா அது வந்து ராஜாகள் பண்ணத் து பண்ணுவாங்க அந்த காலத்துல அஹ் அதுக்குப்பறம் வந்துட்டு அனுப்பு அந்த அதுல இருந்துதா நமக்கு வந்து அ கடிதம் போடுறது த தபால் அனுப்புறது வந்தது
ஆமா ஃபாக்ஸ்சு இந்த இதெல்லா வந்தது
அதுக்கப்பறோ பாத்தாக்கா இப்ப வந்துட்டு அந்த இது ம் அதுக்கு பேர் என்ன அம் அலைபேசி அதை விட கொஞ்ச இது சுலபமா இருக்குங்கிறதுக்கா இதுப் ஓ உருவாக்குனாங்க ஆனா வந்துட்டு இது வந்து அ பறவைகளோட ஒரு பெரிய அழிவ வந்து ஏற்படுத்துது ஏன்னா நம்ம இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெண்டு பேரு இல்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கோனா அஞ்சு பேருக் கையிலயு தனித்தனியா ஒரு எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கண்ணா ஆமா கண்டிப் ப்ப எங்க வீட்டுயே எடுத்துக்கிட்டீன்னா உம் ஆமா ஆமா கண்டிப்பா உம் இப்ப எங்க வீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராது அப்பா அம்மான் நானு தங்கச்சி அப்புறோ தம்பி இப்ப நாங்க எல்லாரு இப்ப எல்லாருக்குமே ஆலுக்கு ஒரு கையில டு ஆளுக்கு ஒரு ஐபேசி வச் ச்சிருக்கோ இது நமக்கு இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப இப்ப யாராலயுமே இந்த அலைப்பேசி வந்து தவிர்க்க முடியாத ஒரு நெலைமைக்கு வந்துட்டோ இப்ப என்ன இப்ப நா கூட இப்ப வேணான்னு என்னால நெனைக்க முடியாது கண்டிப்பா ஏன்னா அ இது நம்ம வாழ்க்கையில ன்ன அவ்வளோ ஒரு முக்கியமான எடத்துக்
ஒரு நாளு கூட சர்வைவ் பண்ண முடியாது கை கையில இருந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டே இருப்போ மூளைக்கு ஒருத்தருவ அத வச்சுட்டுதா ஒக்கான்டு இருப்போ வீட்லயே கூட
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம வீட்ல ஆஹ் பத்து பேரு பத்து பேர் இருக்கோனா பத்துப்பே வெருங் கையிலயும் பத்து அலைபேசி இருக்கும் போது நம்ம யாரோட முகத்தையும் பார்த்து நம்ம பேசுறது இல்லையா பேசுறதே கெடையாது ஏதாச்சும் நம்ம வலைத்தளங்கள் எதாவது பாக்குறோம்னா அவங்களுக்கு நம்ம அனுப்பி விட் விட்டுரோம் அனுப்பி விட்டுட்டு் ஆ போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவ்ளோதான் அத பத்தி நாம் எதுமே பேசுறது கெடையாது ஒருத்தவங்க மொகத்தை பாத்து கூட சாப்ட்டீங்களானு கேக்கறது கெடையாது
ஆமா இப்ப வீட்டுல இருக்கிறவங்கக்கே ரூமுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கே வெளி உங்களுக்கு வந்து நேர்ல வந்து பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்குள்ள ட்ரான்ஸ்வர் பனுவம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கவங்கல்ட அந்த அளவுக்கு இருக் மோசமாயிருச்சு
ஆமா ஆமா இப்போ வந்துட் தியே ஹம்ம் ச் அந்த ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறதுலயே எல்லாரும் ஒருத் தீவிரம் இருக்காங்க அதாவது என்ன போய் பேசிக்கிட்டு ஏன் நேர்ல பேசிக்கிட்டு இப்போ ஒரு ஒரு தேவன்னா கூட அம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து இப்ப ரொம்ப நமக்கு ஒருத் தேவை இருக்கு அப்படின்னா கூட நான் வந்து அந்த குறிஞ்செய்தில அனுப்பிவிடுறேன். இந்த மாதிரி வந்துருங்கப்பா என் பெரியவனூக்கு காதனி விழா இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு நண்பர்களுக்குல்லாம் நான் ஹ் இது மாரி அலைபேசி மூலியமா அனுப்பறதுனால உறவ உறவுகள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுதுனு நான் நெனைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு
ஆமா நேர்ல போயி முன்னல்லா ஆமா கல்யாண பத் தெரிவே இந்த எதோ ஒரு காது குத்து என்னா நேர்ல வரும் வந்து சொல்லுவாங்க யாரா இருந்தாலு எத்தனை பேர் இருந்தாலு நேர்ல போய் ஒவ்வொரு வீடா பாத்து அ த த சொந் சொந்தமு பந்தமு எல்லாத்தையு அழைப்பொய் இப்ப வாட்ஸ்அப்ல குரூப் மாரி கிரியேட் பண்ணி அதுல போட்டு வுட்றாங்க ஒரே மெசேஜ் வந்தா வாங்கப்
இதுல இதுல வந்துட்டு ஒரு ச் அதாவ்து இப்ப ஒரு நா வந்து வம் வலைதளங்கள்ள ஒரு இது ஆரம்பிக்கிறே அப்டின்னா அதா நா எ குடும்பத்துல எல்லாரையு நா அதுல சேத்திருக்கே அப் ப வந்து நா ஏதாது ஒரு பிரச்சனனா கூட நா அதுல போட்டுட்டுர்ற டக்குனு எல்லாருக்கு தெரிஞ்சிருது இல்லையா நா ஓ அது வந்து எனக்கு கொஞ்ச எப்படி நெனக்கனுனா ஒரு சுலபமா இருக்கு ஏனா நா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நா அழைப்பு எடுத்து இது மாதிரி இது மாதிரி நா சொல்லிட்ருக்க முடியாது இல்லையா நா ஒரே ஒரு இது போட்டு நா போட்டா எல்லாருக்கு தெரிஞ்சிரு அது அந்த மாதிரிதா நெலம அப்டின்னு சொல்லிட்டு அது க்காகதா இது வந்து அது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது பயன்படுது ஆனா ஆ பா இது வந்து நமக்கே இது ந ல்லதில்லை இப்ப வந்து இப்ப உள்ள குழந்தைகளுக்குலா ச
காரண எது தேவையோ அது யூஸ் பண்ண ன்ற காரணத்துக்கு கிரியேட் பண்ணாங்க பட் இப்ப எல்லாத்துக்கு இது யூஸ் பண் ற மாரி ஆயிபோச்சு அந்தளவுக்கு தேவைக்ககேற்ப யூஸ் பண்றத விட்டுட்டு இப்போ தேவையில்லா அத்தியா வசுவமா யூஸ் பண்ற மாரி
இப்ப ஒரு எப்பிடி சொல்றதுனா தொலைபேசியாலதா எல்லாரு ஒரு எப்படி ஒரு கெட்டு போறாங்களோ உங்க அது இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆ எனக்கு கண்டிப்பா எனக்கு அலைபேசி தேவ ப்படுது எனக்கு கண்டிப்பா வேணு அப் பதா நா சாப்பிடுவங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க குழந்தைகள் இதுக்கான காரணம் வந்து ஆ பெற்றோர்கள்தா முழுமையா ஏ அப்டினாக்கா அவங்க வந்து அப்போ சின்ன பிள்ளைங்க நீ சாப்படறதுக்காக நா உனக்கு அலைபேசி குடுத்த அந்த மாரி இருந்துச்சு இப்ப நீங்க குடுத்தாதா நா சாப்பிடுவேங்கிற மாரி ஆயிருச்சு
கண்டிப்பா இப்ப முன்ன ஏ அட்லீஸ்ட் ஓ நா கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் மேடம் செரி